ஆ ஹலோ
ஆ கேக்குதுமா எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேம்ப்பா அன்னைக்கு உங்க நண்பர பாத்தே வீட் அங்க நம்ம வீட்டு கிட்ட ஏதோ கால்ல பெரிய கட்டு போட்டிருந்தாங்ளே என்னாச்சு அவுங்களுக்கு
ஆமா அவே பைக்ல போவு போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு
அப்டியா
ஆமா ஸ்லிப்பாகி கீழே ழுந்துட்டா சோ காலு கொஞ்ச எலும்பு அ எலும்பு கொஞ்ச உடைஞ்சு கிராக் ஆயிரு ச்சு அதனால மாவுக்கட்டு போட சொல்
சேரி சேரிம்மா எதுவு ஆப்ரேஷன்லா எதுவு பண்லல்ல மாவுக்கட்டு தான போட்ருக்காங்க
டென விரசலாயிருக்கு மாவுக்கட்டு போட்டுட்டு ஃபோர் வீக்ஸ் கழிச்சுவாங்க அப்டிங்கிற மாரி சொல்ட்
ஓ பரவால ஆ நல்ல வேலமா இப்போ இங்க வீட்டுக்கிட்ட இப்பதா ஒருத்தர்க்கு அப்ப அதமாரி ஆச்சு பைக்ல இருந்துதா சின்னதா கீழ தவறி விழுந் ந்தாங்க அப்டி பெரிய அடிபட்டு அது போனே ரெண்டா கிராக் ஆயிடுச்சு அது வந்து நமக்கு ஆமா அறுவை சிகிச் பண்ணிதா அத சரி பண்ணாங்க உள்ள வச்சிருப்பாங்க ஸ்டீல் எதோ வச்சிருக்காங்க அதெல்லா வந்தா ரொம்ப கஷ்ட நல்லவேல உங்ளுக்கு அந்த மாரி இல்ல ம் எலும்பு சம்பந்தமான நல்ல ஆரோக்யமான உணவா சாப்புடணு காலு இதெல்லா இருக்குல்ல காலு ஆட்டுக்கால் சூப்பெல்லா வாங்கி நல்லா குடிக்க சொல்லுங்க நீங்க போய் பா
ஆ ஆ பாத்துட்டுதா வந்தே ஹாஸ்பிட்லுக்கே போய்ட்டு வந்தே இப்போ ஓகேதா இ என்னப் அ டேப்லெட்ஸ் மட்டு அந்த ஃபோர் வீக்ஸ் குடுத்துருக்காங்க டேப்லெட் சாப்புட்டு நடுல ஒரு தரவ மட்டு வந்து செக் பண்ட்டு கால எக்ஸ்ரே எடுத்து பாத்துட்டு எப்டி குரோத் ருக்குன்னு பாத்ட்டு அதுக்கப்பற தா கட்டு பிரிக்கறத பத்தி பேசுவாங்க
ஆ ஹ வேறவுது மேல வந்து நமக்கு விளிம்பு மாரி தடவரற மாரிலா எதுவு குடுக்கலயா
அ ப்ப அந் அந்த மாரி குடுக்ல பட் ஆனா பெயின் டேப்லெட் மட்டு குடுத்துருக்காங்க ந
அதெல்லா கரெக்டா போடணு ஆமா அத தவர வீட்டு வைத்திய ரொம்ப முக்கியொ அந்த மாரி ஏதாவது நல்லா ஆரோக்கியமானதா சாப்ட்டு எலும்பு சம்பந்தமா என்னென்ன இருக்குன்னு இணையதளத்துல பாத்தாலே இப்பெல்லா வருதுல்ல அதெல்லா பாத்து நல்லா ஆமா அதெல்லா சாப்பட சொல்லுங்க
ம் இப்போலா என்னாயிருச்சுனா இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்க ரிலேட்டிவ்ஸ்க்கே வந் து யார பாத்தாலு திடீர்னு லைட்டா ஸ்லிப்பாயி விழுறாங்கா பாத்தா எழும்பு ஒட ஒடஞ்ருது கிராக் ஆயிருச்சு அப்டின்னு நாலஞ்சு பேரு சுத்தி சுத் த்தி மாவுகட்டு அ
கரெக்டு அதேதா இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக் முன்னாடி ஒரு நோய் வந்துதில்ல அதுக்கப்புறத்துல இருந் இதுதா இந்த மாதிரிலா ஆய்கிட்டு ருக் கின் சொல்டறாங்க எல்லாருக்கு எனக்கே அப்பதா அதுக்கு கப்பறத்திலிருந்தா ரொம்ப க கால்வலி அதிகமாருக்கு இப்ப கொஞ்ச நாளா அங்க எலுபெல்லா வலிக்குது. அது எல்லாமேந்து எலும்பு சம ஒரு தடவ கீழ விழுந்த அதுலருந்து அந்த கால் வலி வந்துரு சு அதா அது ஒரு தரவ விழுந்தோனா அதே தா பட்டக்கால்லே படுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியெ ஆய்கிட்டேருக்கு கால்வலி ஜாஸ்தியாதா ருக்கு நானு அப் பப்பப பாக்கற வேற என்ன அவங்க ஏதா சாப்டறாங்களா வீட்டு வைத்திய எதா செஞ்சு குடுக்குறாங்களா உங்க அம்மா.
ஆ அதுஉண்டு.
ந்த முட்ட நாட்டுக்கொட்டா நாட்டுக்கோழி முட்டைய வந்து எ எதொ தடவ சொல்லுவங்க வெளியே அந்த மாரி ஏதாவது.
அப்புடிங்களா இல்ல அந்த மாரி தெரியில்ல ஆனா செக் பண்ற நானு அதவெச்சு இந்த மாரி அதுப்ப தொடர்நாலு ப்யு பூயுரா
ஆமா ஆமா அது அந்த கட்டு போடு மோதே அவங்க தொ முட்டையெல்லா போட்டு தடவி உடுவாங்க தடவிதா பண்ணு பண்ணுவாங்க அத க அந்த இது கட்டு சொல்றீங்கல்ல அது போடும்மோது அதுக்கப்புறொ அத பிரிக்கும் மொது ரொம்ப வழியா ருக்கு அங்க எங்க போய் பாக்கறாங்க நம்ப வீட்டு பக்கத்திலேவா. அங்க ஒரு கை மருத்துவர்ருக்காருல்ல நாட்டு நாட்டு மருத்துவர் அவர்கிட்ட தா பாக்றாங்களா.
ம் பிரைவேட் ஹாஸ்பெத்ரில்ல அ நாட்டு மருந்து ஹாஸ்பிட்லு இருக்கு இவங்க வந்து அ வழியெல்லா ருக்காதுல்ல. ப பிரைவேட்ல போய் பாத்தா அவங்க நெறய இந்த இன்ஜெக்க்ஷன்லா போட்டு வலி கொறச்சிருவாங்க. நாட்டு மருந்து அங்க போனா ரொம்ப வழி அந்த பிரச்சனேருக்க கூடாதுன்ட்டு
ஓ செரி செரி த இந்த காலத்து பசங்க எல்லா அப்படியே பண்ணிடறாங்க நமக்கு வழி இருக்க கூ காதுனு அந்த காலத்துல அந்த வழி அப் அது கட்டு போடற டைம் கொஞ்சொ வழி இருந்தாலு அதுக்கப்புறொ உங்களுக்கு ஒரு வாரத் த்துலே அது எலும்பு கூடிரு. இப்ப இவங்க வழிக்கு பயந்துகிட்டு ந்த மாரி பெரிய மருத்துவமனை போய்ருப்பாங்கனு நினைக்கிற
அத்தா அத்தா யாருமே இப்ப வழி வழிய வந்துப் கொஞ்சொ கூட தாங்க கூடாதுங்கற மாரிதானருக் கண்டிப்பா அதனாலதா தனியார் மருத்துவமனைக்கு போய்
ஆமா நல்ல வேல அது இன்னு பெரிய கொறஞ்சுருக்கு இல்ல இன்னு பெரிய ப்ரச்சனையா வந் துருந்து எலும்பு முறிஞ்சு அறுவை சிகிச்சைலா பண்ணிருந்தா இன்னு எவ்ளோ கஷ்டோ இது பரவால்ல ஆனா இன்னு அத பாத்துக்கணு
இப்போ எங்க தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்கு ரிலேட்டிவே வந்துட்டு அந்த ஜாயிண்ட்ருக்குல ஹி ஹிப்புக்கும் லெக்குக் நடுல அந்த ஹிப்ல ஒரு இந்த ஜாயிண்ட் அதே ஒடஞ்சு அந்த ஜாயிண்டே புதுசா மாத்தி ஒ ஒரு ஆறு மாசோ அளவுக்கு நக் நடக்காம இருந்தாங்க ஆனா அவங்ளுக்கு சரமோ சுத்தி இருக்கறவங்ளுக்கு சரமோ இந்த மாரி ம்
அதுக்கல்லா வந்து அறுவை சிகிச்சைக்கு அப்றம்மா வந்து பண்ணுவாங்கல்ல மருத்துவோ அது பத்து நாலு ரெண்டு வாரோனு சொல்லி குடுப்பாங்க பயிற்சி சொல்லி குடுப்பாங்கல்ல அதெல்லா பண்ணணு அதல்லா பண்ணாதா நமக்கு பழைய மாரி நடக்க முடியு இல்லனா அது ரொம்ப கஷ்டோ மூது இடுப்பெலும்பல்லா ரொம்ப முக்கியமானதுல்ல
கண்டிப்பா கண்டிப்பா ம் இப்போ எலும்பு ஆரோக்கியங்கற்துலா ரோ நம்ப அதுக்கு முன்னாடியே ஸ்ட்ராங்கா கேல்சியம் இருக்க சத்து இருக்க உணவா சாப்ட்டு ஆ கொஞ்ச எலும்ப நாந்தா ஸ்ட்ராங்காகி வெச்சுக்கணு அந்த புரத சத்து அது ஒன்னு சொல்வாங்க ம் அது ஒரு ஃபேட்டு ஒரு ஒரு விஷ்யோ என்னன்னா அந்த நம்ம சாப்பறதுல டெய்லி அந்த புரத சத்து சொல்லுவாங்கள ப்ரோட்டின் சொல்லி அந்த அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம எவ்ளோ வெய்ட் இருக்கோ அப்டினா அந்த வெய்ட்டுக்கு இப்ப அறுவது கிலோ இருக்கோன்னா அறுவது க்ராம் ப்ரோட் டின் அந்த மாரி ஆ ஒன் பாய்ண்ட் ஃபைவ் எடுக்க சொல்வாங்க ஒரு ஒன்னு புள்ளி அஞ்சு க்ராம் அறுவதுனா தொண்ணூறு எடுக்க சொல்லுவாங்க ஆனா அட்லீஸ்ட் கொறஞ்சது அறுவதாவது எடுக்கணு அப்டின் சொல்லுவாங்க இப்ப அந்த அறுவது க்ராம் புரதம் எடுக்ல அப்டினா ஆ நம்ம வயிசாகும்போது கொஞ்ச நாள் ஆக ஆக எலும்புல்ருந்து அந்த புரதத்த வந்து நம்ம ஒடம்பு எடுத்துக் க ஆரமிச்சுருமா ஆ இப்ப எலும்புல்ருந்து அந்த புரத எடுக்க ஆரம்மிச்சுச்சுனா எலும்பு வீக் ஆயிரு சோ நம்ம வய சான காலத்துல இடுப்பு வலி கை கால் வலி இதல்லா வரதுக்கு முக்கிய காரண என்னன்னா நம்ப உணவு முறைல பாத்திங்னா அதிகமா நம்ம இந்த புரதத்த வந்து பெருசா அ சேத்துக்க மாட்டோ அத நம்ம கவன கவனிச்சுக்வே மாட்டோ புரதன் ஒன்னு இருக்குங்றதே நமக்கு தெரியாது ந நம்ம உணவு ஃபுல்லா மாவுசத்து
அ சா அரிசி சாப் பாடு காய்கறி இதல்லா சாப்புடுவோ இப்பல்லா வந்து ஒரு ஒரு வேளைக் கே ரெண் ரெண்டு முட்ட வெச்சு சாப்பட சொல்றாங்ளே அந்த முட்ட மஞ்ச கருக்கல்லா பயப் படவே வேண்டா தைரியமா ஒரு வேளைக்கு ரெண்டு முட்ட சாப்பல்லா அ கோழிக்கறிலா எடுத் தீங்கனா அறுவது க்ராமு அந்த மாரி எடுக்க சொல்றாங்க அ ச அரிசி சாப்பாடத் கொறச்சுக்கோங்க இத கூட்டிக்கோங்கன் தா சொல்றாங்க அதே மாரி கடல வகைகள் அதல் லா நீங்க சொல்ற மாரி புரத சத்து இருக்குற மாரி பயிரு கடல இதல்லா சாப்பட சொல்றாங்க ம்மா சுண்டல் வகைகள்லா சாப்ட சொல்றாங்க எங்க பாப்பாக்கு இப்பவே கால் வலி லின் சொல்றா கொஞ்சோ படி எங்க ஸ்கூல்ல ரெண்டு லோரியேற்றாளா ரெண்டு மாடி ஏறி எறங்கி கால்வளின் வந்தற்றா ந்துரும் அதா சொன்னே நானு மு இப்பவே சாப்புட்றதா ஒடம்புல ஒட்டு தா நாங்க பாரு அ ந்த அண்ண உழுந்து கால்ல அடிபட்டுருக்கு எதோ கட்டு போட்டுருக்கு சொன்ன அதா கொஞ்சோ பயந்து இப்பதா சாப்ட்டுகுட்ருக்கா
அதா அதா நம்ம இப்பல்ருந்தே கொஞ்சோ கொஞ்சோமா இப்போ சேஞ்ச் பண்ணாதான்ன ஒரு வய்சான காலத்து த்துல ஒரு ஃபாட்டி பிஃப்ட்டி அந்த மாரி இருக்கு போகும்போது கொஞ்சமாச்சு அ ஸ்டென்த்து எடைக்கு
ஆமா அதனாலதா அது சின்ன வய்சுல இருக்குறப் ப்ப நம்ம சாப்புட்றதா ஒடம்புல ஒட்டுன் சொல்லுவாங்க ஒரு வயசுக்கு அப்பற நாப்பது வயசுக்கு மேலல்லா நம்ம எத சாப்ட்டாலு ஒடம்புல ஒட்டாது அது சின்னதுலருந்தே புரதசத்து இரும்பு சத்து அப்புற இந்த சுண்ணாம்புசத்து இதல்லாந்தா ரொம்ப முக்கியம் அந்த அரிசி வகைகள் சக்கரை வெள்ளை சக்கரைய சுத்தமா சாப்டக்கூடாதுன்றாங்க அதையு கொறச்சிக்கிட்டு அப்பற இந்த மைதா வகைகள்ளா கொறச்சிக்கிட் து நம்ப இதெல்லா கொஞ்ச ஏத்திக்கிட்டாலே போது இந்த மாரி கீழ விழுந்தா கூட எலும்பு றாத மாரி இருக்கணு அதுதா முக்கிய
கண்டிப்பா அந்த நமக்கான எதிர்ப்பு சக்தி நம்ம எலும்புக்கான ஒரு சக்திய மட்டு கரெக்டா வெச்சுக்கணு ஏனா சின்னதா லைட்டா போய் நம்ம லைட்டா த ட்டி லைட்டா சாயறாங்க கிராக்கு ச சும் சும்மா சீசியா கிராக்குங்கிற மாரி வந்து ருது இப்பல்லா
அன்னைக்கு அம்மாவு அப்டிதா ஒரு இதுக்கு போயிருந்தாங்க பிறந்தநாள் இதுக்கு கொண்டாட்டத்துக்கு போயிட்டு அங் த கீழ அப்டே விழுந்தாங்க அவ்ளதா அப்டே தொட எலும்பு வந்து கிராக்காயிடுச்சு. அது வந்து நல்ல வேல எலும்பு ஒடைய ல அது ரொம்ப அதா சொல்லுவாங்கல மயிரிலகுள கிராக்காயிருக்குனா அந்த மாரிதா அதுக்கு வந்து ஒரு கட் அந்த தொடையில வந்து கட்டும் போட முடியாது அதனால பதினஞ்சு நாளைக்கு படுக்கையிலருந்து எந்திரிக்க கூடாது சொல்லிட்டாங்க ம் அப்றொ அப்டியே படுத்தே இருந்துதா ம் மாத்தரயெல்லா குடுத்துதா சரி பண்ணோ
ஓகே ஓகே அதா அதா அதா
ப்டி ஆயிடுது இருவது நாள் அதுக்கு மேலே ஆயிடு இப்போதா அவனுக்கு கட்டு வேற போட்டிருக்குல்ல
ம் ஆமா அது கொஞ்ச நாளைக் செரமமாதா இருக்கு ப்பறொ வேற வழி இல்ல விழுந்தாச்சுன்னா வே கொஞ்ச இந்த கஷ்டத் தாங்கிதா ஆகுற மாரி ஆயிச்சு
ஆமா இதுக்கப்பறந்தா பயொ வரு வண்டி ஓட்றப்போ கொஞ்சொ ஜாக்கரதயா ஓட்டுவாங்க
கண்டிப்பா ஆங் அந்த மாரி ஒரு நிம்ஷந்தா திடீர்னு ஒரு நி ஒரு நிமிஷல ஒரு பத்து செகண்ட் இருவது செகண்ட்தா ஆனா அதுக்கப்பறொ அந்த பிரச்சனைய நம்ம பாத்து செரி பண்றக்குள்ளதா
ஆமா அத எதோ பள்ளத்துக்குள்ள விட்டுட்டாங்களா வண்டிய என்ன ஆச்சுன் தெரியலல்ல
அ அது கரெக்டா ஒரு பெரிய அந்த நைட் நேரத்துல வேகமா வந்திருக்காரு. அந்த ரோட்டுல வந்து அந்த பள்ள இருந்தது தெரியாம அந்த ஸ்பீட்லயே வந்து விட்டுட்டாரு அது ச பிளைன் ரோடுதா அந்த எடத்துல அது நம்ம ரோட்டையு இவரையுங் குத்த சொல்ல முடியாது அந்த ரோடு அப்டி இருந்திருக்கு நைட் நேரத்துல கொஞ்சொ அ அந்த எட்டாதூரத்துல வெளிச்சருந்திருக்கு பக்கத்துல போய் சடனா பிரேக் அடிச்சாலு சாச்சுரு சோ அப்டியே விட்ட விட்டுட்டாரு பள்ளத்துல அ விட்டதியு அது அப்டியே வண்டி சாஞ்சிருச்சு.
நல்ல வேல பக்கத்துல எதுவு கூர்மையான பொருள்ளா இல்ல. இல்ல தலைலல்லா அடிபட்ருந்தா என்னாயிருக்கு இது சரி காலுக்கு வந்தது காலோட போ போச்சுன் நெனச்சுக்கணு நம்ப அ சரியாயிடு சீக்கிரமா ஆ நீங்களு போய் பாருங்க அடிக்கடி உங்க நண்பராச்சே அடிக்கடி போய் பாத்து ஆறுதல் சொல்லுங்க என்னெல்லா சாப்புட்னுன் சொல்லுங்க சத்தான பழவக கைகள்ளா வாங்கிட்டு போங்க. நாட்டுக்கோழி முட்ட கூட இந்த பக்கொ நம்ப இந்த தெரு இருக்குள்ள அங்க கெடைக்குது அதெல்லா வாங் ங்கிட்டு போய் குடுங்க அத சாப்ட சொல்லுங்க.
ம்
அப்பறொ அந்த எலும்பு ஆட்டுக்கால் எலும்பு அப்பறொ கால் மட்டு தனியா கெடைக்குது பாருங்க அதெல்லா வாங்கி நல்லா கொழம்பு வச்சு சாப்பிட சொல்லுங்க.
ஓகே ஓகே கண்டிப்பா சொல்ற
சரி நானு ரொம்ப கேட்டதா சொல்லுங்க அவங்கள
ஆ கண்டிப்பா கண்டிப்பாங்க ம் கண்டிப்பா சொல்ற ஓகே ஆ ஓகேங்க ஓகே ஓகே ஆ நன்றி ஆ ஆ சரிங்க சரி